வணக் கேக்குது சகோதரி உங்களுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குது
சரிங்க சகோதரி என்ன பண்றீங்க
ஆ சமையல் தாம்ப்பா
சரிங்க சரிங்க எப்டி இருக்கீங்க வீட் வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க நீங்க நல்லாருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லாருக்
நல்லாருக்காங்க சகோதரி நாம்ப இன்னிக்கு எத பத்தி பேசலா சகோதரி அப்டின்னா ஆ இன்னிக்கு வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாலா எந்த மாரி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியுது அத பத்தி நம்ம பேசலா கொஞ்சோ
ஆ ஓகே ஓகே நல்ல டாப்பிக்
ஓகே ஓகே இப்ப நீங்க டெக்னாலஜிய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இன்னிக்கி ஆ ச சோசியல் மீடி மூலமா டெக்னாலஜி வந்து வளந்துருக்கு அப்டின்னா எந்தளவுக்கு வளந்துருக்குது இதுல எது அட்வான்டேஜு டிஸ்அட்வான்டேஜு நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பத்தி
ஆ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுனு பாத்தா ஒரு சில விஷய நல்லா இருக்கு ஒரு சில விஷய வந்து கரெக்டா வர்ல அது வந்து பெரியவங்கள பாதிக்கிதோ இல்லையோ கொழந்தைங்கள நெறைய விதத்துல பாதிக்கிற மாரி இருக்குது
ஆமா ஆமா சகோதரி
சோ அவுங்களோட வந்து குரோத்த வந்து அது ரொம்ப கம்மி பண்ற மாரி இருக்கு சில விஷயங்கள் வந்து அவங்களா ஓனா ஓன் திங்கிங்க வந்து அது குடுக்கல சோ அவுங்களோட மூளைய அது கொஞ்ச மழுங்க வெக்கிற மாரிதா இருக்குது
சரிங்க சரிங்க சகோதரி
ஆ ஒரு சில விஷயத்துல ஆ ஆ
டெக்னாலஜி வந்து பாத்தீங்னா இப்ப சோசியல் மீடியா மூலமா நம்ம டெக்னாலஜி வளந்துருக்குனா இப்போ ஒரு மார்க்கெட்டிங் வந்து முன்னெல்லா வந்து பாத்திங்கனா நேர்ல போய் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு ப்ராடக்ட் சு எல்லாமே இப்ப ஆன்லைன்ல பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு என்ன பிளாட்ஃபாம்னா பேஸ்புக் இருக்கு யூ டியூப் இருக்கு இன்ஸ்டா இருக்குது அ-அமேசான்னு இந்ந மாரிக்கு ஃபிலிப் காட்றுக்கு ஒவ்வொரு ப்ராடைக்டும் வந்து இந்த மாரி இது மூலமா வந்து நம்ப இந்த புராடக்ட்ஸ்ஸ வந்து சேல்ஸ் பண்ணி மக்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அவுங்க ப்ராடக்ட்ட வித் துக்குறாங்க இதெல்லா பாத்தா பிளஸ்சுதா ஏனா வீட்டுல இருந்தே நம்ப கையில இதுவு ஆடர் போட்டமா நமக்கு வீடு தேடி வீட்டுக்கே பொருள் வந்துறு நம்ப கடைக்கு போ வேண்டிய அவசியமே கெடையாது ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப் ப்படின் பாத்தீங்ன்னா நம்ப ஒரு பொருள் வாங்கியறோ ஒரு சில இது எல்லா பாத்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து கெடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த எடத்துல ஒரு பொருள வாங்கிட்டு நம்ப ரிட்டர்ன் இருக் க்கா இல்லையானு செக் பண்ணாம போடுட்டு அந்த பொருள ரிட்டன் இல்ல அத டேமேஜ் ஆ இருந்தா கூட ரிட் ட்டன் போட முடியாது அப்ப நம்ம போட்ட அமௌண்ட் காஸ்டு வந்து நமக்கு வந்து லாஸ்தா ஆகுது இசி எல்லா இது எல்லாமே நம்ம டிஸ் டிஸ்அட்வான்டேஜ்ஜா சொல்லுவ அப்பறம் வந்து ஒரு பொருள் நம்ப நேர்ல பாக்கம் போது கண்ல போய் கடைல எடுத்து பாக்கும்போது நல்லா பொருளு நல்லா இருக்கா இல்லையானு திக்னஸ் எப்டி இருக்குது அதோட குவால்ட்டி எப்டி இருக்குதுனு நம்ம செக் பண்ணி பாக்குறோ ஆனா ஆன்லைன்ல பாக்கற பொருள் வந்து குவாலிட்டி எப்பிடி இருக்குனு நம்ம செக் பண்ணி பாக்காம ஆர்டர் போட்டுருவோம் அது வந்ததுக்கப் ப்பறம் பாத்தா நமக்கு நம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இது சேட்டிபிகேஷன் இல்ல அப்படிங்கபோது நம்ப அந்த ப்ராடைக்ட்ட வந்து மறுபடியு வந்து நம்ப ரீதா போடற மாறி மறுபடியு வந்து ரிட்டன்தா போட்ற மாரி இருக்குது அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து நமக்கு லாஸ் தான
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா சில பேருக்கு அது ரொம்ப உதவியா இருக் க்குது ஏனா இரு எங்கயோ வேற ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க விக்கறவங்க வேற ஸ்டேட்ல இருப்பாங்க சோ அந்த புராடைக்ட் வேணும்னா இங்கந்து அங்க டிராவல் பண்ணி வர முடியாது சோ அதனால அவங்க அந்த மாதிரி பை பண்றது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்ஜா இருக்குது பட் இன்கேஸ் அந்த ப்ப வாங்குற அந்த பொருள் வந்து சேதமடைஞ்சிருக்குது சோ எனக்கு வேற பொருள் வேணுன்னும் போது அவங்க மறுபடியு டிராவல் பண்ணி வந்து அத மாத்த முடியாது ஆன்லைன்லயு சில பேர் வந்து அத ரெஸ்பான்ஸ் பண்ணாமலு இருப்பாங்க நாங்க கரெக்டா குடு அப்டின்னா அந்த க அந்த ஒரு அஹ் கண்வே வந்து சரியா இருக்காது சோ அதனால சில வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது சில பேருக்கு அது ரொம்ப பயனுள்ளத தாவு இருக்குது சோ சோசியல் மீடியாவ்ல இல் இந்த மாதிரியான சில ஆப்ஸ் யூஸ் பண்ணும் போது து நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதுக்கேத்தா மாரி நம்ப யூஸ் ப்ப கடைல ஒரு பொருள் வாங்கறோம் அப்படின்னா அது ஒடைஞ்சிருந்தா உடனே போய் மாத்தலா இமிடியட்டா ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் ல போய் நம்ப மாத்தும்போது அந்த கடைகாரு அத ஏத்துப்பாரு ஆமா இப்பதா வாங்கிட்டு போனாங்க இத இப்ப இங்க இங்கதா ஒடைஞ்சுதா போயிருக்குன்னு இதுவே நம்ம ஆன் ஆன்லைன்ல இந்த மாதிரியான சில இத யூஸ் பண்ணி பண்ணும் போது அவுங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏனா நாங்க ப்ப நடுவுல வர அந்த டிஸ்டன்ஸ்ல வர பேக்கேஜிங் டிராவல்ல வந்து அது கண்டிப்பா ஒடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்து அவங்க அத ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டு தரப்புலையு வந்து அவு அ என்ன சொல்றது அவங்களுக்கு அவங்களுடைய பிசினஸும் பாதிக்கப்படலாம் இவங்க போடுற கமெண்ட்ஸ்னால இல்ல இவங்களுக்கும் அந்த குடுத்த காசுக்கான ஒர்த்தானது கெடைக்கலையேன்னு சொல்லி இவங்களால நாலு பேர் அந்த அஹ் அந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணாமயே இருக்கலா சோ இந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவ நறைய பேர் யூஸ் பண்ணாமே இருக்கறாங்க இன்னமு பயப்பட செய்யறாங்க
உண்மதா இப்ப சோசியல் மீடியால வந்து ஒரு பொருள் வாங்கிறது விக்கறது அது நெறைய பேரு வந்து ஃபோர்ஜெரியு பண்ணிடுறாங்க பொருளு வந்து நல்ல பொருளா நம்புகிட்ட காமிச்சுட்டு ரட் கம்மியா இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வாங்கும்போது அந்த பொருளுக்கான குவாலிட்டி அதுல இல்லாதம் போது ரொம்பவு வந்து அவங்க வெக்ஸ் ஆய்டுவாங்க சிலர் வந்து ப் பராடக்டுக்கான அமௌண்ட் கம்மியா இருக்கு ஆனா ப்ராடக்ட் வந்து வொர்த்தபுல்லா குடுத்துருப்பாங்க அதெல்லா நினைக்கும் போது ரொம்ப நல்லாருக்கு ரேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா குடுப்பாங்க இந்த மாரி ஃபோர் ஜெரி பண்ணி வாங்கற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலர் வந்து நல்ல ப் ப்ராடக்ட்டா இல்லாதனால அ அதுக்கான ரேட்டிங்கு அவுங்களுக்கு கெடைக்காது இது இல்லாம அவுங்க வந்து வாங்குறது வேஸ்ட் இப்ப இதுக்கு ஆன்லைன் நம்ம ஆன்லைன் ல இப்படி போட்டு வாங்கறதுக்கு பேசாம நேரடியா போய் கடையு ஒரு பேட் ஒப்பீனியன் மாரி வரனால ஒரு பொருள் இப்படி வாங்கி இப்படியானா அடுத்த பொருளு இப்படிதா இருக்குன் நெனைச்சுட்டு அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபாமயே முக்காவாசி அவுங்க தவுத்துருவாங்க நேர்லயே போய் பேசாம வாங்கிக்கலா இதுக்கு ல்ல போய் ஆர்டர் பண்ணணு அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி டரெஸ்சஸ் எல்லா எடுத்தோம்னா நம்ம வந்து சைஸ் நம்ம கரக்டா போட்டெடுப்போ வெளில வந்து இந்த மாரி தா சைஸ் நம்ப டிரஸ் எடுத்துருப்போ அந்த ட்ரெஸ்ல வந்து சைஸ் இருக்கு நம்ம ஒரு போடுவோ பட் ஆன்லைன்ல இருந்து வரம்போது சைஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரண்டா இருக் கு நம்ம போட்ட சைஸ் ஒன்னா இருக்கு அவங்க அனுப்புன சைஸ் ஒன்னா இருக்கு நம்ம அத ரிட்டன் பேக்கேஜ் போட்டுட்டா அதுக்கப்புறந் தா மறுபடியு வருது இது நம்ம ஆர்டர் போட்டே பத்து நாள் ஆயிருது மறுபடியு ரிட்டன் போட்டுட்டு அவங்க வாங்கறதுக்கு அஞ்சு நாள் ஆயிருது மறுபடியு அவங்க அங்கிருந்து மறுபடியு வேற சைஸ்ல மாத்தி அங்க அனுப்பியுடறதுனா அதுக்கு தனியா பத்து பாஞ்சு நாள் ஆயிறுது இதுக்கு நம்ம பேசாம கடைல போனா ஒரு ஹாஃப் அன் அவர்ல நாமளே எடுத்துட்டு வந்தர்லா இந்த மாதிரிலா மைண்ட் செட் வர ஆரம் சுருது இவங்க பண்ற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது கரெக்டு தா உண்மையானதுதா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னா அதனால ஒவ்வொருத்தருமே பாதிக்கப்படுறாங்க இப்ப நெறையா ஆர்டர்ஸ் போட்டாலு ஏதாவது ஒண்ணு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு சிரமத்தை குடுக்குற மாதிரிதா வந்துருது
ஆமா ஆமா சகோதரி நாலா ஒரு ரெண்டு மூணு டைம் ஆன்லைன்ல ஆடரு போட்டிருக்கே நல்ல பொருளு எனக்கு கெடைச்சிருக்குது ஆனா அதே டைம்ல வந்து பேட் குவாலிட்டி ஆ ப ரீசண்டா வந்து ஒரு த்ரீ மன்த்ஸ் பிஃபோர் வந்து எங்குளுக்கு ஆன்லைன்ல ஒரு நெக்லஸ் ஆடர் போட்டே நல்லா இருந்தது அது வந்து கோல்டு பின்ங்னம்னு சொல்லி இருந்துதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டே அது அமௌன்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹன்ட்ரடோ செவன் ஹன்ட்ரடோ வந்துச்சு ஒரே ஒரு நெக்லஸ் குட்டி நெக்லஸ் அது ஆர்டர் போட்டு ஒன் மந்த் தா யூஸ் பண்ணே இதுவரைக்கு தண்ணி படுல எதுவுமே படுல ஆனா அது அப்படியே பாத்தீங்கன்னா லைட்டா பிளாக் கலர்ல அப்டியே கருப் க ஆரம்பச்சிருச்சு கவரிங்க நா அப்பதா யோசிச்சே நம்ம ஆன்லைன் எடுத்ததுக்கு நேரடியா போயி நம்ம ஆ கடையில போய் எடுத்தது நமக்கு ஆறு மாச வாரண்டியும் குடுத்துருப்பாங்க நமக்கு ஏதாவ ஒரு டேமேஜ் ஆயி இந்த மாரி இஷ்யு இருந்தா கோட அவுங்க ரிட்டர்ன் பண்ணி குடுத்துருவாங்க இப்ப ஆன்லைன்ல வாங்கிட்டு இப்ப இந்த கவரிங்க கொண்டு போய் நம்ம ரிட்டர்னும் போட முடில அதை கொண்டு போய் கவரிங் கடையில குடுத்து அவ வந்து எங்க எடுத்தீங்களோ அங்கேயே போய் கவரிங் போடுங்கங்கறாங்க அங்க போட சொல்றாங்க நம்ப கடையில ஏன்னா அவங்க அவங்க பிராடக்ட் போ தா அவன் வந்து நா வாங்கி நா கவரிங் போட்டுத் தருவே வெளி ப்ராடக்ட்லா நா வாங்கி நா க கலர் பூசி போடுறதல்ல அப்படிங்கறாங்க அதுல இருந்து நா என்ன தெரிஞ்சுட்டனா எந்தந்த பொருள் லா ஆன் லைன்ல வாங்கனுமோ அதது மட்டுந்தா வாங்கணு அதுக்குன்னு எல்லா பொருளும் போய் ஆன்லைன்ல கெடைக்குதுன்னு எல்லாமே வாங்கிறக்கூடாது இதல்ல நா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டே
இல்ல அது கண்டிப்பா தா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட இப்ப நறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ரிவியூல போடுறாங்க எனக்கு இந்த மாதிரியான பொருள்கள்ல்லா வந்திருக்கு இல்லை குவாலிட்டி நல்லா இருக்கு சில பேர் நீங்க நம்பி வாங்குங்க அப்புடினு சொல்லி சில பேர் கொடுக்குறாங்க ல்லாயா சோ அது வந்து ஒரு விதத்துல வந்து ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா தான் இருக்குது
ஆமா ஆமா அந்தரிவூ இமேஜ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை செக் பண்ணி பாத்து வாங்குவோம் ரிவ்யூ இமோஜ் இன்கேஸ் போடால அப்டிங்கற பச்சத்துள நாமதான் புதுசா வாங்கறோம் அப்டினா ஒரு சில வந்து கமென்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ரிவ்யூ இமேஜ் போட்டோ பிக்சர்ல்லாம் போட்டுருக்க மாட்டாங்கோ அப்ப நம்ம செக் பண்ணும் போோது நமக்கு நம்ம பாக்காம வாங்குறது நமக்கு தான் அது ஷூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க
ஆஹ் கண்டிப்பா சோ அதனால வந்து ஒரு ஒத்தபல்ல ஒரு ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரடள்ள வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கும். அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்றதா இருக்கு.
ஆமா ஆமாக் சகோதரி
இல்ல நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வாங்குறோ. அப்படின்னா அந்த பொருள் அதுக்க ஏத்த மாரி குவாலிட்டியா இருக்குமா அதையு நம்ம பாத்து வாங்கணு நம்ம ஒரு கடைக்கு போறதுக்கு பால் மாறிட்டு நம் ஐநூறு ரூபாயா இழக்க முடியாது. ஏனா ஒவ்வொரு ரூபாய்மே ஒரு ஒருத்தரோட ஒழைப்புல இருந்துதானே வருது. சோ அது அதனால மக்கள் என்னப் பண்றாங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு ரூபாய நூறு ரூபாயா இருந்தாலும் இழக்க முடியாது. நம்ம கடைக்கு போய் கூட பார்த்து வாங்கிடலாம்னு சொல்லி நிறைய பேர் இந்த மீடியாவ யூஸ் பண்ணாமே இருக்கிறாங்க.
ஆமா ஆமா ஆமா மா சகோதரி அது வேணா உண்ம தா ஆனா டெக்னாலஜி மூலமா நம்ம நெ ரிய விஷயங்கள் கத்துக்கல இல்லையா. இப்ப வாழந்துகிறது பாத்தீங்கா இ சோஷியல் மீடியில ஒரு தெரியாத விஷயங்க இப்ப ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு பையர் வக்கிறனந்த அந்த பையர்ட டைரெக்டா கான்ண்டக்ட் பண்ணி அவாங்ககிட்ட இருந்து நம் ஒட்டுக்கா சேல்சா பண்டலா துணி எடுத்து த்தி வச்சு அத கூட ஆன்லைன்ல மார் கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இல்லையா. இதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்ருக்கு இல்லயா முன்னல்லாம் வந்து ஒரு த்த வங்க வந்து துணி அந்த கடத்துல அந்த கடத்துல வந்து துணி எடுக்கணும் ஹ் கடக்காட்ட போவங்க அந்த கடக்கார கட ஆரம்பிக்கிற மாதிரி இருந்த அவ வந்து ஒரு ஹோல்ச எங்க இருக்கனு அவன் போய் தேடி அந்த ஊருக்குள்ள போயி தொலவி அவ நம்பர கண்டுபுடிச்சு அவங்கிட்ட பேசி இந்த மாரி குடுங்க நா உங்களுக்கு வந்து வர வர ப்ரபிட் நா உங்களுக்கு குடுதர்றே. அதே மாரி உங்களுக்கு ப சரக்கான அமௌண்ட் குடுத்தர்றே சொல்லி பேசுவாங்க இப்பல்லா வந்து ஆன்லைன்ல நம்ம அமௌன்ட் வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோ அவ அட்ரஸு அவ ஏரியா எங்கிருக்குன் கூட தெரியாது ஒரு ஜஸ்ட் ஃபோன் சால்ல விசாரிக்கிறோ தெரியுதா ஓகேவா நம்ம ஆன்லைன் மூலமாதா அவங்க அரஸ்ல இருந்து எல்லாமே நம்ம தெரிஞச்சுட்டு நம்ம அனுப்பிடுறோம் அவங்க அதே மாதிரி எந்த ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அத நமக்கு போட்டு விட்டுடுறாங்க கரெக்டா இல்லங்க நம வாங்கற பொருது முக்காசி எல்லாமே நம ஒரு நம்பிக்கைய பேர்லதான் நம் ஆன்லைன்ல அமௌண்ட் அனுப்பிட்டு நம்ம வாங்குறோம் இப்ப ஒரு ஆப்ப மட்டுதா மட்டும்தா நம்ம து பர்ஃபெக்டா ஐடி வ வச்சி நம இதெல்லாம் பண்ணி வாங்கோறோம். இப்ப ஐடி இல்லாம நம இன்ஸ்டாகிரம்ல ஒருத்தரோடய சேரி கட்டி இருப்பாங்க அழகா இருக்கு சொல்லுவோம் கேபோம். போய் மெசேஜ் பண்ணி கேட்ட செவன் அன்றட் சொல்வாங்க சரி ஓம் அமோன்ட் அனுபி விட்ருவோம். அவகளும் கொரிய அனுப்பிட்டுவங்க. ஆன ஒரு சிலர் வந்து ப்ராடு பண்ணாலு. ஒரு சிலர் வந்து நல்ல விதமா இதெல்லாமே பண்ணிருக்கோ இதெல்லா டெக்னாலஜி வளந்து இருக்குன்னு தா நானு நெனைக்கிறே இன்னும் போக போக எல்லாமே ஆன்லைன்லய நிறைய வர ஆரம்பிச்சிரும். இப்ப இருக்கறத விட இன்னு நெறைய ஆன்லைன்ல வ ர ஆரம்பிச்ச எல்லா திங்சுமே ஆன்லைல கடைகிற மாதிரி வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே நம வந்துனிமே வந் நெருல போய் கடையில வாங்கற கடைக்காரங்களுக்கே வேல இருக்காதுன்னு தா நெனைக்கிறே
ஆஹ் ஆமா கண்டிப்பா ஏன்னா அப்படியும் ஒரு ஒர் த்து வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. சோ இந்த மாரி அவங்களோட வெப்சைட இன்னொருத்த ங்க வந்து அத ஹேக் பண்ணி அவங்களுடைய பேமெண்ட்ஸ் இன்னொருத்தவங்க எடுத்துக்கிற மாதிரியான நெறைய போர்ஜரிஸு நடக்குது சோ இத அதனால என்ன ஆவுது பயந்துகிட்டுன்னா ந நல்லா தரமா குடுக்குற வியாபாரிகளுக்கு அது ரொம்ப நஷ்டத்த குடுக்குது. சோ அவங்களும் அவங்களோட பொருள விக்க முடியாத நிலைமைக்கு த தான் போகுது யாரும் வந்து நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல இது மாதிராம் ப்ராடு நடக்குது. நீங்க எப்படி இந்த அளவு கம்மியா குடு ப்பிங்க இருாலும் இப்போ நிறைய எங்க இதுலயே நிறைய நெசவு தொழில் போகுது ஆன்லைன் ப்ராடக்லியும் சாரீஸ் எல்லாருமே சேல் பண்றாங்க. காட்டன் சாரீஸ் பியூர் காட்டன் சாரீஸ் நெசவு தரியோட இருந்து கூட்டோ எடுத்து அனுப்புறாங்க ஆனா மக்களுக்கு அ மேல நம்பிக்கை வரதுல்ல்ல ஏன் அப்படின்னா நிறைய ஃபோர்ஜரி நடக்கு தே இப்ப நம்ம நெசவு தொழில இருந்து டைரக்டா சாரீ வாங்கும்போது சாரீோட பிரைஸ் கம்மியா தான் இருக்கும் சோ அப்ப கம்மியா இருக்குது அப்ப எ ப்டி நம்பறது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா கடைகள்ல வாங்கற அளவுக்கு இருக்குமா அப்படின்ன கடைகளுக்கு போகும் போது அது டபுள் பாலிஷிங் பண்ணி ஐயனிங் பண்ணி போகுது சோ நாங்க எங்ககிட்ட இருந்து டைரெக்டா நென்சு வாங்கும்பது அது அப்டி அப்டியே ரியல் குவாலிட்டியா இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் அதுல கலரிங் எக்ஸ்ட்ரா கலரிங் கொடுத்து அதுக்கு டிசைன் கொடுத்து எம்ப்ராய்டரிங் பண்றத இருந்தாலும் சரி ஹ ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பண்ணி அது கடைளுக்கு போகும் போது அது ரெண்டாயிரம் ரூபாய் போகுது இங்க இருக்கும் போது அது அறுநூறு ரூபா அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அதை நம்ம மக்கள் புரிஞ்சுிக்க செய்யணும் ஆனா இது இங்க இருந்து கை கையில நெஞ்சு போற அந்த சாரீ அப்படிங்கறத வந்து மக்களுக்கு தெரியல அது அமௌண்ட் கம்மியா இருந்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு இல்ல இங்க இருந்து போற சேரிதான் எல்லாமே கடைங்களுக்கு போகுது
ஆமா ஆமா சகோதரி
சோ அதனால இப்ப எங்களுக்கு எப்படின்னா இப்ப நாங்க வந்து இப்ப டைரக்டா இப்ப நாங்க சேல் பண்ணும் போது எங்களுக்கு அறுநூறு ரூபா வர சேரி இப்ப கடக்காரங்க வந்து எங்களுக்கு பல்கா எடுக்கும் போது ஒரு சாரியோட வில நானூறு ரூபா தான் அப்ப இரநூறு ரூபா எங்களுக்கு நஷ்ட த நாங்க சந்திக்கிறோம்
சகோதரி
சோ மக்கள் இப்படி வாங்குறாங்க சில பேருக்கு வந்து பியூரா எனக்கு எந்த ஒரு டி அ ஜெமிகிஸ் இருக்கக்க கூடாது எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும்